அலோ கேக்குதா கேக்குதா ஆ நல்லாருக்
ம் நல்லாருக்கம் ம் சாப்ட்ட ப்ரோ நீங்
ம் ஆச்சு ஆச்சு
ம் வீட்ல இருக்கவ்ங்லா எப்டி இரு
எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ம் எல்லாரு நல்லாருக்காங்க ப்ரோ
ம்
அப்றோ டூருக்கு எங்கனா போறீங்ளா
ஆ போயிட்டு தா போயிருக்கோ போயிட்டு தா வந்தோ மூணார் போனோ கொடை
ஓகே ஓகே இப்ப மூணார்ல என்ன பெஷல் ப்ரோ
மூணார்ல வந்து அ அங்கயு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் மாரிதா போட்ருக்காங்க
ஓகே ஓகே
ம் அப்பொறம் உங்களுக் மூவிஸ் எல்லா பாக்க
ம் மூவிஸ்லா பாப்பே ஃபோன்ல இப்போ டிவி இருக்கு டிவில பாக்க எப்டி சொல்றது அவ்ளோவ் இன்டரெஸ்ட் இல்ல ஃபோன்லயே எறக்கி ஃபோன் ஆ பாத்ருக்கம் ப்ரோ பாத்துட்ட நல்லா இல்ல ப்ரோ அவ்ளவு
எல்லாருக்கு சாமி வந்து ஆட்ற மாரி எங்க
இல்ல ப்ரோ நாங்க தே ட்ருக்லா போல படொ எறக்க தெரிஞ்சிச்சு நேத்துக்கு தேட்ருக்குல்லா போயினு இருக்கணுன் சொல்ட்டு
ஒரு ஒரு படொ டேட்டர்ல போய் பாத்தாதா அதோட ஃபீலிங்ஸ் எல்லா தெரியு
ஆமா ஆனா இது அவ்ளோவ் நல்லா இல்ல ப்ரோ ஆனா இது நல்லா இல்ல கருப்பு ஹஸ்பண்ட் கூடதா சூர்யா ஃபேனு ஆனா இது அவ்ளோவ் நல்லா இல்லல நாங்க எப்பைமே தளபதிதா ஆனா இது நல்லால்ல அவ்ளவு இப்ப எங்க ஒ எப்டி சொல்றது ஒரு கான் ஒரு கான்செப்டே இல்ல இதுல
ம் ம்
ஆமா புடிக்கல அவ்ளவா ஆனா நல்லா இர்ந்த்ச்சுப்பா ஆமா ப்ரோ ஃபுல்லா சாமி தானா கோட்டு வாசல்ல சாமி அதுன்னா ப்ரோ அந்த மேரி வெச்சிர்ந்தாங்க அப்றம் மூவில்லா பாப்போ ஆ மாலுக்லா போவோ
ம்
அந்த மேரி அங்கல்லா போய்ட்டு
மால்லல்லா போய்ட்டு இன்னா பண்ணுவீங்க
அங்க எது ஃபேமிலியோடல்லா போக மாட்டோம் ப்ரோ நாங்க ஹஸ்பண்டு அக்கா வீட்டு அப்டிதா போவோ
ஓகே ஓகே
டு எதுமே சாப்ட முடியாதுல அங்க எப்டி டாமினோஸ் இருக்கு மால்ல அதுலதா எதுனா
ஆ பீ
ட்சா பர்கர் ஆமா அதுலதா எதுனா சா ப்ட முடியு அதுவு அவ்ளோ பேபிக்குலா தர முடியாதுல அத்னால வெளிய வந்து நாங்க சின்ன கடைல்தா சாப்டுவோம் ப்ரோ தள்ளு வண்டு கடைல
ம் அதுவே பரவா அதுவே வயிறு ரொம்ப நல்ல த்ருப்
ஆமா ப் ஏன்னா அந்த கடைலதா நல்லா இருக்கு அனால நாங்க அந்த கடைல சாப்டு இதுவே மால்லா போனா எ
மாலெல்லா போனா ஒரு ஒரு கடைல ஒன்னொன்னு நல்லா இருக்கு இப்ப டாமினோஸ்னா பீட்சா நல்லா இருக்கு கே எஃப் சி னா சிக்கன் மட் டுந்தா நல்லா இருக்கு பர்கர் கிங்க்ல பர்கர் நல்லா இருக்கு அது எல்லா பட்ஜெட் ஃப்ரண்ட்லியா
ஆமாம் இப்பொ ஒண்ணு ஒண்ணு எவ்ளோ ஃபோர் ஹண்ரட் அப்டில்லா வரு
இல்ல இல்ல இந்த இப்போ டாமினோஸ்ல்லா எடுத்தீங்னா நயன்ட்டி நைன் காம்போ இருக்கு எல்லா கடைலையு நைன்டி நைன் காம்போ இருக்கு அது எல்லாத்லயு ஒன்னு ஒன்னு சாப்ட்டாக் நம்ளுக்கு வயிறு நொம்பிரு
ஆனா அது அவ்ளவா லைக் பண்ண மாட்டோம் ப்ரோ நாங்க நாங்க எப்பய்மே வந்து வெளிய தள்ளு வண்டி கடைல அது அப்டிதா சாப்டுவோ பெரிக் கடைல சாப்ட்டா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்காது அந்த மேரி நெனச்சுக்குனு நாங்க இந்த மேரி சின்ன கடைல தா சாப்டுவோ சின்ன கடைல சாப்புட்டு நாங்க ஆய்ருபாய்க்கு மேல அப்புட்லா சாப்டுவோ ஏனா நெறைய சாப்டுவோ சிக்கனு நெறைய தொக்கு அந்த மாரில்லா தருவாங்களே அதெல்லா சாப்ட்டு மால்ல போனா இப்ப எதுவுமே நம்ம வாங்க முடியு ஒன்னு நாங்க ஒரு ஷூ பாத்தோ அதுவே மூணாயிரோ ரூபா ப்ரோ நம்ப இப்ப வேற எங்கன்னா ஒரு அந்த ஷூ ஷு வாங்குணுன்னா நா ஐநூருபா எழுநூருபா அப்டிதா இருக்
அப்டின்னு ஒண்ணு வருதுல்ல
இல்ல ப்ரோ நாங்க இல்ல அத்த பையனுக்கு பொறந்த நாளு போயிட்டு நா எல்லாருக்கு அவ தா ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றா நாங்க எல்லாரு போயிட்டோ செரி நாங்க எதுமே வாங்கி தரலையா அங்க ஷூ கேட்டா கேட்டோ பாதா த்ரீ தௌசண்ட்டாங்க மூணாயிருபா
ம்
அதே செருப்புதா அவனு போட்னு இருக்கா
ம்
ஆனா அது குவாலிட்டி ரொம்ப அதிகோ அந்த மெய்ன்னா மால்லல்லா இருக்கறது நம்ம போட்றது அது கம்மியா இருக்கு ஆனா அது அராது நம்மள்து போட்றதுல்லா அறுந்துடு ஆனா நம்ம நேத்துக்கு அவ்ள காசு குட்த்து வாங்கணு அப்டின்னு சொல் டு நம்ம வந்துருவோ இதுவே நம்ம வேற எங்கனா எடுத்தோனா கம்மியா இருக்கு அந்த மேரிலா நம்ப பாக்கணு இல்ல மால்ல ஜாலியா இருக்கு வேற இனமே வாங்க முடியாது ஒரு டம்ளர் வாங்கனுனாலே கண்ணாடி டம்ளர்லா அது எல்லாமே ரேட் அதிகமா போகு
ஆமா ஆமா மால்ல நம்ப ஊர்ல கெடைக்காதது வேணா மால்ல கெடைக்கு
எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே வாங்க முடியாது ஆமா நம்ம எதிர பாத்துன்னு போவோ இருக்கு ஆனா ரேட்டு கம்மியா இருக்குனு ஆனா அங்க போனதா தெரியு ரேட்ட டு இவ்ளோ ரேட்டா அதிகமா இருக்கே நம்ப அப் அப்ப எப்டி இருக்கு நம்பளுக்கு வாங்கவே தோணாது இவ்வளவு ரேட் குத்து நேத்துக்கு வாங்கனு அந்த மாரி இருக்கு ஏன்னா வாங்கி நேத்துக்கு வேஸ்ட்டா வெச்சின்னு இருக்கணு நம்ம யூஸ் பண்ண போறுத்தவை ஆனா நம்ளுக்கு அது மேல ஒரு ஆச இருக்கு நா இது வாங்கணு அப்டின்னு அது மாரி வேற ஆமா ப்ரோ ஏன்னா இப்ப வாங்குவோ ஆனா நம்ம வாங்கி நேத்துக்கு வேஸ்ட்டா வீட்லதான வெச்சிருப்போ அப்டின்னு தோணு ஆனா கொஞ்ச தூரோ நடந்து அத பா ஆமா ஆமா நம்ப கொஞ்ச தூரோ நடந்து போம்போது அத பாத்துக்கணே போவ வாங்கிலாமா வாங்க கூடாதா அப்டின்னு தோணு அந்த மேரில்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கு மாலுக்குல்லா போனா ஜுடியோக்குல்லா போவீங்களா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ஜுடியோக்குல்லா இப்போ எல் ஆமா ஆமா மாலுக்குல்லா இப்ப செகண்ட் ஷோ தேட் ஃப்ளோர்லா போனா சுத்தமா டைம் போரத்தே தெரியாது
அதுல கேம் செக்ஷன் எல்லா வேற இருக்கு
ஆமா ப்ரோ எல்லா இடுத்து ஆமா போயிட்டு ஜாலியா சாப்புட்டு விளாட்டு
ம்
அது சுத்தி பாக்கற்தேநம்மளுக்கு கரெக்டா இருக்கும்
ம்
வேல இருக்கு இப்பதா ஃபோன்ல வந்ததுல மால்ல இந்த இந்த எடத்துல இப்டி இப்டி து அதெல்லா நம்ம போய் பா கனு நம்ப ஆசைப்படுவோல அதனால போய் பாத்துட்டு அந்த எடத்த எல்லா பாத்துட்டு சு த்தி பாத்துட்டு பார்த்து இப்ப நம்ப கால்ல கெளம்பணு ஆனா மேக்சிமம் நம்ப ஈவினிங்கா போனாதா நல்லா இருக்கு
ஆ ஆமா ஆமா
ஏன்னா காய்ல்ல போனா வெயிலு அந்த மேரி
வெயில்ல போனா கூட நம்மளுக் ஃபுல்லா ஏசி காத்துருக்கு ஏசியா சில்லுன் இருக்கு அதுவு ஒண்ணு இருக்கு அது ஜூடியோக்குள்ளனா உன்னு சில்லுன்னு இருக்கு
ஆமா சுடியோக்குலா ஆமா ஆமா இப்ப அங்கல்லா எதுக்கு போறாங்கன்னா டிரெஸு சும்மா போட்டு பாத்து ஃபோட்டா எத் ஆமா ஆமா ஆமா ஆமா ஒரே ஒரு டிரெஸ்ஸு மாட்டோ ஆனா அவுங்க எதனா சொல்ல போறான் சொல் டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டு எடுத்துன் வர்ரத்து நாங்களா ஆனா நாங்களா இன்னா பண்ணுவோ போயிட்டு டிரெஸு போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சிட்டு வந்து ருவோ காலேஜ் படிக்கும்போதுல்லா இப்பல்லா அப்டி இல்லப் போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்குன்னு வரோ ஸ்ஸுடுயோல
ம் லாஸ்ட் டைம் நா கூட போயிருந்த லாஸ்ட் வீக்கு போயிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டு எத்துட்டு வந்தோ எயிட் ஹண்டரட்டு எயிட் ஹண்ட்ரட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு பீ பேஜ் கலர் பேண்ட்டு ஒன்னு எத்
ஓகே ஓகே ஏன்னா இப்ப அங்க குவாலிட்டி ஆமா அங்க நல்லா ருக்கு நம்ப ஒரு ஐநூருபா குட்த்து நம்ம வேற கடைல ஏத்தோம்னா அது ரொம் கீஞ்சிரோ பட்டுன்னு ஆமா கலர் போயிடோ ஆனா இதுவே ஸுடியோ மேக்ஸ் அந்த மாரில்லா எடுத்தோண்ணாம்னா அதெல்லா நல்லாருக்கு கலர் குவாலிட்டியு நல்லாருக்கு
ஆமா இப்ப வேற அன்லிமிடட் வேற ஆஃபர் வுட்டுருக்காங்க
ஆமா ப்ரோ நாங்க போகும்போதெல்லா ஆஃபரே இருக்க மாட்டோங்குது நாங்க எப்போ போவாத இருக்குறோமோ அப்பெல்லா தா ஆஃபர்
ம் சவன் தௌசன் ட்ரெஸ் எடுத்தா த்ரீ தௌசண்ட் குத்தா அந்த சவன் தௌசண்ட் டிரெஸ் வந்துரு
ஆமா ப்ரோ நாங்க ஒரு நாள் ஆஃபர் போட்டுருக்க மட்டு போனோ அப்ப நெறிய ட்ரெஸ் எடுத்தோ
ம் ம்
இப்போ போனோ லேட்டஸ்டா ஆனா ஒரு மூண் ட்ரெஸ் மட்டோ எத்த அதுவே டூ தௌசண்ட் ஆயிச்சி அது நல்லா சே ஆஃபர் போகும்போது ஆஃப் ஃபர் போடும் போது போகலா அப்டின்னு இஸ்க்கோ ஏன்னா இப்ப நம்ப நார்மலா எடுத்தோம்னா கடில எடுத்தா அது கீஞ்சிது சட்ட அந்த மேரில் லா எடுத்தோம்னா அங்க குவாலிட்டியாருக்கு ஷர்ட் பேண்ட்டுல்லா சாக்ஸ்ல்லா கூட அங்க குவாலிட்டியாதாருக்கு
ஆமா ஆமா
வேற கடைல ஏத்தோம்னா குவாலிட்டி கம்மியா இருக்கு கலர் போயிட்த்து கீஞ்சித்து
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா
அந்த மேரி ஆயிட்து அதனால நம்ப ஆமா ஆமா ஆமா அதனால நாங்க இப்போ எங் இப்போல்லா கடைல எடுக்குற்துக் இப்ப எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க் தேவையான்ந்து கடையே வெச்சிடுறாங்களே இப்போ ஜென்ஸுக்கு மட்டு அங்க போய் எடு த்துக்குறாங்க அங்க அவுங்க வந்து எங்க போய் எட்த்துன்னு வர்ராங்கன் தெரில அது ஒரு மாரி இருக்கு ஆனா அங்கயே எடுக்கறாங்க நெறைய பேரு எங்க எங்கயோ எடுக்காங்க எடுக் குறாங்க ஆமா அதே மேரி வேற எடத்துக்கு எங்கனா போனோம்னா சாப்புடுறதுக்கு டீநகர்க்கு அங்கல்லா போனம்னா அங்கயு துணிலா நல்லாருக்கு ஆனா சீப் ரேட்ல அது நல்லாருக்குமா என்னனு தெரியாது ஆனா நம்பளுக்கு அவ்வளவு கம்மியா போகுதே நம்மளுக்கு நல்லாருக்குமா நல்லாருக்காதா அப்டின் தோணு
ஆமா
ஆமா ஏன்னா எப்டி சொல்றது இவ்ளோ கம்மியா எரநூருபா முன்னூருபா அப்டின் போடுவாங்க நம்ப எத் துருவோ அப்புறோ இந்த துணி கிளேத்தே நல்லால்ல அப்டின் நம்ளுக் புடிக்காத மேரி போய்டு அந்த மே ஆமா அந்த மேரி ஆகிடு இதுவே நம்ம பெரிப் பெரி கடைல்லா எடுத்தோம்னா அதா ரேட்டு பாப்போங்க ஆனா அங்க ரேட்டு கம்மி பண்ண முடி அ அங்க ரேட்டு கம்மி பண்ண முடியாதுல்ல
கரெக்ட்டு கரெக்ட்டுதா
சின்ன கடைல எடுக்கத்து நல்லத்தா ஆனா ஒத்தங்க ஒத்தங்க எப்டி சொல்றது ரொம்ப இதுவா இருக்கவங்க கடைல பெரி பெரி கடைல அ ல்லா எடுப்பாங்க நம்ப்ள மாறி ஆள்லா நம்ப எப்டி நம்ப்ளுக் இதுக் தகுந்த மாறி எடுத்துக்கணு
ம்
ஆமா மத்தபெல்லா வேற எதுமே இல்ல அப்பறொ உங்க ஊர்ல க்ளைமேட் எப்டி இருக்கு இப்போ
க்ளைமெட்டு வெயிலாதா இருக்கு நேத்தல்லா ஃபுல்லா மூடிட்டு இருந்த்ச்சு மழைழ பேஞ்சது இன்னக்கிதா ஓரளவு வெயில் எட்டி பாத்துக்குது சும்மா
ஓகே ஓ எங்கூர்லயு நேத்து ஃபுல்லா செம்ம மழ நேத்து முந்தா நேத்து இன்னக்கி க்ளைமேட் வந்து அப்டியே மந்த ஒரு மாறி இருக்குல்ல மந்த த மாரி வெயிலு இருக்காது அந்த மாறி இருக்கு இப்போ க்ளைமேட்டு ஆ மழ பேஞ்சா நம்ப்ளுக்கு நல்லா இருக்குன் தோணு ஆனா மழ பேஞ்சா வெளிலா ஒரு மாறி ஆய்து நாஸ்த்தி ஆய்ட்து ஆமா அந்த மாறி ஆய்
மழ வந்தாலே கஷ்டொ வர்லனால கஷ்டொ வெயில் அட்ச்சாலு கஷ்டொ அடிக்
ஆமா ஆமா அதனாலியே நம்ப்ளுக்கு ஒரு மாறி இருக்கு சரிங்க தோழர் பேஸ்னதுக்கு ரொம்ப நன்றி தோழர்
தய்ங்க்யூ நன்றி நன்றி
ஆ ஓகே